ஹலோ ஆ சொல்லுமா கால் பண்ணியிருந்தீங்க ஆ நல்லா இருக்கேமா
உங்கலதா
நல்லா இருக்கேமா எல்லா எல்லாரு நல்லா இருக்காங்க நீங்க அங்க எல்லாரு நல்லா இருக் கலா இங்க அம்மா அண்ணனுங்கலா நல்லா இருக்காங்களா
நல்லாருக்காங்ககா யு து நீ இப்போ கார் ரீசண்டா ஒண்ணு எடுத் இருந்தீங்களக்கா
ஆமாமா ஆமாமா
அ அவனுக்கு எப்ப கெடச்சுது போன வர்ஷோ எண்டுல எடுத்தீங்களா இல்ல இந் இந்த வருஷ ஸ்டார்ட்டிங்ல எடுத்தீங்களா
போன வருஷோ எண்டுல எடுத்தோ டூ தௌசண்ட் ஆ ஆ எவ இது பைவ்ல டூ தௌசண் ஃபைவ் வில்லைய டூ தௌசண்ட் ஃபைவ் ஸ்டாட் த்திங்கள எடுத்தோ
ஓகேக்கா ஓகேக்கா அதா கேட்டுதா நானு கார் எடுக்கறதா ஒரு ஐடியா இருக்கு ம் அத முன்னாடி நீ கார் வா வாகீனிங்கள அ கேக்குறேப்பிடி கார பத்தி அச்சு உமா உங்களுக்கு தெரியுமா இல்ல ம க்கு தெரியுமா
என்னமா இது இங்க வந்து உங்க மச்சானுக் க்குதாமா எல்லாடீட்டெயலுமே தெரியு ஏனா நா இதல இன்வால் வாகல இ நம்ம வீட்டு சைடல நம்மோ மேரேஜுக்கு முன்னாடி இருந்தப்போ ஒரு கார் வாங்கனுல்ல உனக்கு தெரியும்னு நெனைக்கிறே அந்த காருதா நா வந்துட் டி ஏ ஃப்ரெண்ட துக்கு மூழியமா நா வாங்கனே அது வந்துட்டு ஆ அண்ணன் ட்ட சொல்லி ஏ அவ அவ ஏ ஃப்ரெண்டு் மூழியமா வாங்கனது அதுதா வந்துட்டு எனக்கு தெரியுமே தவிர இது வந்துட்டு இந்த மாரி வாங்குறாங்க பண்றாங்கங்கற தெரி யு எந்த ஷோரூம்ல எடுத் த்தாங்க ஏ அதோட கெப்பாசிட்டி அதோட இது மெயின் என் வீட்டல எல்லாம் அவ்ளவு இதும் எனக்கு தெரியலடாம அது அவங்ககிட்டதான் என்ன ஏதன்னு கேக்கணும் நான் நீங்க எடுக்கற மாதிரி இருந்தா சொல்லுங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் வந்துட்டு ஏன்னா அவங்ககிட்ட வந்துட்டு டீட்டெயில் என்ன ஏதுங்கறத ந கேட்டுட்டு நான் வேணா உங்களுக்கு கால் பண்றேன் ஒன்னும் பிரச்சனை
உம் ஓகே ப்ரோ பர்சனல் தான் ஒருவார்த்தக் கேட்டேன்
என்ன காரு வாங்க போறீங்க
ஆ ஷிப்ட் தா ரீசன்ட் மாடல் ஷிப்ட் அதான் பார்த்தது
ஓ
ஏ உனக்கு கன்ஃபாம் பண்ணல
ஆஹ் செரி செரி நீங்க என்ன ஏதுங்கறது வந்துட்டு கொஞ்சம் உறுதி படுத்திட்டு என்கிட்ட சொல்லுங்க நான் வேணா உங்க மா ச்சான் கேட்டுட்டு ஏ இந்த மாரி இந்த காரோட டீட்டெயல பத்தி ஆஹ் விசாரிச்சுட்டு உங்களுக்கு வந்துட்டு என்னங்கறத கேட்டு சொல்றேன் அது இது அதுன்னா திருச்சி அங்கன்னா இங்கன்னா நான் வந்துட்டு நான் கேட்டு நான் சொல்றேன் அங்கன்னா வந்துட்டு நான் என் ஃப்ரெண்ட்டு இருக்காப்ல நான் வந்துட்டு ஆக்சுவலா வந்துட்டு மகேந் துரால வந்துட்டு ட்டு அவனுக்கு அங்க கான்டக்ட் இருக்கு அது மூலியமா தான் அவனும் செகண்ட்ஸ்ல கார் இப்போ வந்துட்டு சேல்ஸ் பண்ணிட்டு ட்டு வித்துடு இருக்காப்ல அதனால நான் அவர் கூட நான் கேட்டுட்டு
உம்
நா வந்துட்டு இது டீட்டேல்லா கேட்டுட்டு கூட சொல்லுவே எனக்கு கூட நெறையா வந்துட்டு டா அப்டேட் வந்துட்டே இருக் க்கு இந்த மாரி அது என்னது காரு வந்துட்டு சேல்ஸ்க்கு வருது இந்த மாரி விக்கிறாங்க இவ்ளோ ஓஅ அரேஞ்சு இவ்வளோ கிலோமீட்டர் ஓடு டிஇருக் க்கு இவ்ளோ ரேட் ட்டு அப்டி சொல்லிட்டு ஃபோட்டோவோட எனக்கு கு வந்துட்டு வாட்ஸ்ப் எனக்கு ஸ்டேட்டஸ் வரு ஆ எ நா கூட நா எ ஃப்ரெண்டுட கூட நா டீடெயில் கேட்டுட்டு ஆ சொல் றே இல்லன்னா அவங்க நம்பர கூட நா உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறே
ஓகேக்கா உங்க நம்பர் இருந்தா சென்ட் பண்ணி விடுங்க நா பாத்துக்குறே நீங்க
கேந்திரால ரொம்ப வருஷோ அவர் வந்துட்டு அந்த இதுல இருக்காப்ல அதனால எல் டிடெயிலுமே ஆ அவ்ங்களுக்கு தெரியு
புரியிதுக்கா புரியுது
ஆ கார பத்தி எல்லா டீட்டெயலு தெரியோ புதுசு செரி சக் கென்ஸுன் சேரி என்ன சொல்றது கரெக்டா எல்லாமே சொல்லுவாப்ல நா வந்துட்டு அவங்க நம்பர் வேணா கூட நா உங்களுக்கு தரே கண்டிப்பா உங்களுக்கு இ உஸ் ஆகு ஆ
ஆ
ஆ நீங்க வந்துட்டு ஆ நீங்க அது நம்ம ஊர் ல்ல எடுத்தாலு செரி யாத் ந்து அப்டி இது பண்ணாலு சரி இந்த ஊர் சைடு நீங்க எடுக்கணுன் நாலு சரி இத ஒண்ணு ப்ரச்சன இல்ல நா வந்துட்டு
பேசட்டு
ஆ என்ன ஏதுன் கேட்டுட்டு ஆ அ இது ஆ எனக்கு நீங்க கால் பண்ணுங்க நா அதுக்கேத்த மாரி நா உங்களுக்கு வந்துட்டு சொல்றே சேரிம்மா சேரிமா வைக்கவா ஆ செரி அ